தோழி வணக்கம் தோழி கேக்குதுங்களா வணக்கம் தோழி நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா
கேக்குதுங்க சொல்லுங்க
பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குதுங்க வணக்கம் சொல்லுங்க
ஆ இன்னைக்கு பாார்த்தீங்கன்னா உணவு பத்தி நம்ம பேசலான் இருக்கோம் உணவு வந்து இன்னைக்கு சாப்பாடு இல்லைன்னா நம்மளால சத்தியமா உய வளவே முடியாது மூ அதாவது சண்டை வந்தாக்க கூட நம்ம ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க எனக்கு சாப்பாடு கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஆனா நமக்கு கசாண்டா வந்தும் சோர்த உ முக்கியோன்னனு சொல்லி சொல்லுவோம் அப்படிங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அசைவமும் புடிக்கும் பிக்கும் சைவமும் பிடிக்கும் ரெண்டுமே பிடிக்கும் உங்களுக்கு அதில் வந்து எது சிறந்தது நீங்க என்ன செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்க வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்களா இது நல்லா செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல சொல்றேன் அது மாதிரி ஏதாவது ஒண்ணு எனக்கு கத்து குடுங்களேன் எப்படியா
ரெண்டுமே தான் நீங்க சொல்ற மாதிரி ஆஹ் அதான் ரெண்டுமே தான் சைவமும் பிடிக்கும் அசைவம் பிடிக்கும் அதுல சிக்கன் ரொம்ப பிடிக்கும் ஆஹ் இப்ப இப்ப போக போக ப செய்யறதா அப்படிய சிக்கன் கிரேவி சொல்லட்டுங்களா அது பாத்தீங்கன்னா சிக்கன் கிரேவி வந்து நம்ம நல்லா சிக்கன் வாஷ் பண்ணிட்டு உப்பு மஞ்சத்தூள் தயிரப்பு ட்டு பெசறி வச்சிருவோம் நல்லா கழுவிட்டு ஒரு நாலஞ்சு டைம் கழுவிட்டு அஹ் மஞ்ச துளுு உப்பு தயிர் ஊச்சி அது கொஞ்சம் பாார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் பாயில் ஆகையில பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கும் ஒருர் மாதிரி அது நம்ம கிரேவி செய்யல அதனால இதெல்லாம் போட்டு நாங்க பெசறி வச்சிருவோம் சரிங்களா ச வச்சு ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட் வெங்காயம் தக்காளி ஆஹ் மல்லித்தல கருவப்புல இதெல்லாம் எல்லாம் வச்சுக்குவோம் ரோப்ல போடலாம் இல்லா தேவையில்ல்ல வாசத்துக்கு அதுல நாங்க இந்த ரொம்ப இலைன்னு சொல்லிட்டு இந்த கொழும்பு சைடடுல்லாம் இருக்கும் அந்த இது போட்டறதுக்காக எங்க வீட்டுல வந்து கணவர் அதை போட சொல்லுவாரு அதெல்லாம் நாங்க வாஷ் பண்ணி எல்லாம் ரெடிகுது ச்சுப்போம் ஆஹ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட் பட் ட்ட கிராம்பு இதெல்லாம் போட்டு வ தாள்ச்சிட்டு அஹ் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு சிக்கன் அந்த பெரட்டி வச்சிருக்கோம் பாத்தீங்களா
ஆமம்
அதை அப்படியே போட்டு நல்ல மசாலா போறதுக்கு முன்னாடி இது ஒரு பெரட்டு பெரட்டுவோம் ஆயில்ல பெரட்டிட்டு அதுக்கப்புறம் பத் ன்னா சிக்கன் மசாலா பவுடரு ஆஹ் கொஞ்சம் தனியாத்தூள்ளு ஆஹ் வ மஞ்சு துல மொதயே போட்டிருப்போம் அப்டி கலர் வரலன்னா திருப்பியும் போட்லா இல்லைன்னா தேவயில்ல அதே போதும் போட்டுட்டு ஆ கொஞ்ச மிளகாத்தூள்ளு நம்ம காரத்துக்கு ஏத்தாப்புல ஃபேமிலியில எப்படி யார் சாப்புடுவாங்களோ அதுக்கு வந்தாப்புல காரம் அதும் கொஞ்சம் போட்டு உப்பு நம்மா முன்னாடி போட்டிருக்கதுனால தேவையில்ல பத்தலன்னா போட்டுக்கலா எல்லா போட்டு அந்த இதுலயே நாங்க ஃபுல்லா மன தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி ஃபுல்லா வதக்கிட்டு நல்லா கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்குவோ அடி புடிக்காத அளவுக்கு வதங்கணு ஏன்னா சிக்கன்லயே தண்ணி இருக்கு அதனால நம்ம வந்து கொஞ்ச வனக்கிட்டு அந்த மசாலால்லாம் அந்த எண்ணெயிலயே நல்லா வதங்குற வரை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்க தண்ணி ஊத்துவோ தண்ணி ஊத்திட்டு அந்த வேக்கற கொஞ்ச நேரம் தான் ஒரு கால் மண் நேரத்துல வெந்துடும் சிக்கன்லாம் ஒரு கால் மண் நேரம் வெந்தோனே நல்ல கிரேவியா ஒரு மாதிரி இதா இருக்கும் அது நாங்க மல்லித்தலை போட்டு அப்படியே தூவி விட்டு இறக்கிற வண்டிதான்
ஓ உம் பரவாயில்லை தொல்லி நீங்க நல
இன்னொரு மெத்தடு இருக்குது அதையாவது எப்படின்னா வரமல்லி அந்த பட்டக்கராம்பு இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு அ மெளகா இதெல்லாம் போட்டு வறுத்து அத மிக்சில அரச்சிட்டு அ இந்த நாமோ சொன்னொம் பாத்திங்களா சிக்கன் இது இந்த மெத்தடு வணக்கறது எல்லாம் கணக்கிட்டு இந்த சிக்கன் மசாலா கடையில வாங்கறது இல்லாம இது வீட்ல செய்யறது வறுத்து அரக்கிற இந்த மசாலா பவுட்ர போட்டு அந்த மாரி செல்லு அ செய்வாங்க அந்த மாரி எனக்கு வந்து எனக்குன்னா அது தெரிய்ல ஆனா அது மாதி செய்வாங்க அதுவும் சாப்டுக்கேன் என் பையன் அது மாதிரி செய்வான் நல்லாருக்கும் அப்றோ பள்ளிப்பாளையம் சிக்கனு சொல்லி செய்வான் அப்றோ இன்னொரு சிக்கன் ஒண்ணு செய்வான் அவன் பையனுக்கு எல்லாம் இந்த இதுல பாத்துட்டு வலைத்தளங்கள்ல பாத்துட்டு நெறைய்ய செய்வான் நான் வந்து நார்மலா ப்ப நான் சொன்னே பாத்திங்ளா மொத அந்த சிக்கன் தான் நான் செய்வேன் அந்த அதுதான் தெரியு சிக்கன் சிக்ஸ்ட்டிஃபைவ் செய்வேன் தோழி
ம் அவ்வளதா இப்ப நானுமே தோழி சமயல் வந்து நம்ம வீட் ல நார்மலா நம்ம சமைக்கும் போது நம்ம மத்தவங்க சாப்டணு அப்டின்றத நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டோட நம்ம வந்துஸ் செய்வோ நம்ப அ வந்து ஏனா உணவு ரொம்பொ முக்கியொ இல்லைய அத வந்து நம்ப வேஸ்டா போக்கூடாதுன் சொல்ட்டு ஆஹ் பாத்திங்னா போற எடத்துல ஒரு கல்யாணமா இருக்கட்டு ஒரு அ அதுவு இந்த முஸ்லிம் கல்யாணல்லனா பிரியாணி அந்த பிரியாணிக்காகவே நம்ம போக வேண் இதா இருக்கு அடுத்து நம்ம இந்தஸ் தன் இந்த ஐயருவீட்டு கல்யாணோனு சொல்லி சொல்லுவாங்க அந்த சாம்பார்லா அவ் ளோ சூப்ராருக்கு ம் நம்ம ஒரு ச ஐயர் வீட்ல நாலா போய் கேட்டே விட்டுட்டேன் நீங்கள் இவ்ள சாம்பார் எப்டி தான் செய்கிறீங்க நல்லாருக்கே அப்டி சொல்லி ஏன்னா சாப்பாடு ரொம்ப முக்யோ அப்டிங்கிறதுனால ம் வந்து பாத்திங்கனா இத னால ஒரு சின்ன சின்ன ஹோட்டல்லா வெப்பாங்க பாத்துருக் கிங்ளா அந்த ஒரு தள்ளு வண்டி கூட இப்ப வ ச்சு அந்த தள்ளுவண்டில மதிய சாப்பாடு வெக்கிறாங்க ஆனா ஒரு சில எடத்துல சாப்பாடு நல்லாருக்கு ஒரு சில எடத்துல எல்லாத் த்துக்கு ஒரு கை வண்ணொந்தா இப்ப நீங்க சொன்ன மாரி அ நீங்க செய்ற மெத்தட்ல ஒரு சிக்கன் நல்லா செய்றிங்க உங்க பை இ ஒரு
ஆமா ஆமா கண்டிப்பா எனக்கு அவன் செஞ்சா எனக்கு இன்னும் பிடிக்கும் நான் செய்றத விட அவன் செய்றது எனக்கு பிடிக்கும் அதேதா ஒவ்வொருத்தர் கைக்கு ஒவ் ஒரு மாதிரி வரு அப்ப அடுத்தவங்க செய்யல அத சாப்ட புடிக்கு அது ஒரு டேஸ்ட் இல்லையா
கண்டிப்பா தோழி அத்
ட்ரை பண்ணியு பாத்துட்டே தோழி அது எனக்கு வர்ல அந்த பையன் செய்யுற மெத்தேடு எனக்கு வர் இல்ல ஏம்பொண்ணு கூட இப்ப நல்லா யூடியூப் பாத்து செய்ஞ்சு கத்துக்கிட் ட்டா அவ செய்யறது எனக்கு வரல இப்ப பிள்ளைங்கள செய்ய சொல்லிட்டு நா சாப் லான்ட்டு ஒரு இதா
கண்டிப்பா கண்டிப்பா தோழி ஒரு நேரோ நமக்கு வந்து நம்ம அம்மாச்சி தாத்தா செஞ்சி குடுத்திருப்பாங்க அடுத்த அம்மா அப்பானு செஞ்சு குடுத்திருப்பாங்க அப்படி வரும் போது இப்ப நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு
ஆமா எங்க வீட்டுல எங்க அப்பாதா செய்வாங்க அதனால எங்க அப்பா செய்யறது எனக்கு அப் இப்ப புடி சு இப்ப பைய செய்யறது பாவ் பொண்ணு செய்யட்டுமே நம்ம சாப்பிடலா நம்ம செய்ற டேஸ்ட்டு தா சாப்ட்டுக்கிட்டு இருக்கோமே இவுங்க செய்றத சாப்பிடுவோமேனு அவங்கள செய்ய சொல்றது
கண்டிப்பா தோழி கண்டிப்பா இப்ப அதே மாரி இப்ப நம்ம தள்ளு வண்டி சொல்லம் பாத்தீங்களா ஒரு இடத்துல எல்லா பாத்தீங்கன்னா மீன் கொழம்பு நல்லா வப்பாங்க அதே மீன் கொழம்பு பக்கத்துல பாத் பாத்திங்ன்னா கொஞ்ச சுமார தா இருக்கு ஆ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ஆ இப்ப நம்ம ம் ஆ கடல் சார்ந்த இடத்துல வந் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட ஒருத்தவங்கள்ட்ட நா பேசிட்டு இருந்தே அவுங்க வந்து மெட்ராஸ் பக் பக்க தா அப்டின்னு சொல்லு போது பாத்தீங்னா கடும்பன் கடம் ஏதோ சொல்லி சொன்னாங்க அது அப்படின்னா என்ன அப்படின்னு நா கேட் இறால் பாத்திருக்கோ மீன் பாத்திருப் போ நண்டு பாத்திருப்போ ஆனா அப்படின்னா என்னன்னு கேட்டே இந்த நம்மலா இந்த வலைத்தளங்கள்ள பாத்தோம்னா இந்த ஆக்டோபஸ் ஏதோ சொல்லுவோம்ல இந்த கை எல்லா நீள நீளம் அத செஞ்சி சாப்பிடுவாங்க அத் அது வந்து பெண்களுக்கு வந்து அவ்ளோ நல்ல இடுப்பு சக்திக்கு ஆ அத் இத வந்து வாரத் ஒரு நாளாவது நாங்க சாப்பிட்ருவோ அது எங்களுக்கு ரொம்ப புடிக் க்கு அப்படின்ற மாரி நா உடனே அவங்கள்ட்ட சொன்னே அஜிச்சோ அதெல்லா நாங்க வந்து புக்குலயு வயி தளங்களையுந்தா பாத்ருக்கோ நீங்க அது சாப்ட்றிக்கேன் சொல்லும் போது அது பரவால்ல நாங்களு ஒரு தரவ நாங்க அத ட்ரை பண்றோ எங்களுக்கு அந்த மார் சொல்லி் குடுங்க அப்டி ஏனா சாப்பாடு தானே நமக்கு சாப்பாடு தானே மெயின் முக்கியோ ல அதனால வந்துட்டு எங்க போனாலோ அத பத்தி நா கேட்ருவே தோழி நீங்க இது எப்டி செஞ்சீங்க நீங்க இது எப்டி செஞ் செஞ்சீங்க அப்டின்னு சொல்லிட்டு அவுங்க சொல்லும் போதே ஒரு சிலருக்கு பத்தீங்கன்னு வச்சுக்கோங்களே நம்ம செஞ்சுட் டோ நம்ம சாப்ட்டுட் டோ அப்டின்ற ஒரு திருப்தி நமக்குள்ள கெடைக்கோ ம் கண்டிப்பா தோலி ம் அது மார் நீங்க எங்கேயாது போய்ட்டு வெளில சாப்ட்டுட்டு அந்த மார் அந்த உங்களுக்கு எதுவு இருக்குங்க்ளா ஞாபகோ
அது இந்த பிர்யாணி செய்வாங்க நெறய பேரு அதெல்லா பாத்துருக்கே அது வந்து வ நம் நம்ம செய்யற பிரியாணிக்கு பாய் வீடு செய்ற பிரியாணி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டு வித்தியாச் சொ இர்கு நமக்கல்லா அந்த மெதடு வ எ என்னா செஞ்சாலு நமக்கு அது வர்ல என்னதா இந்தாலு அந்த சொல்லவே மாட்டாங்க ஆமா அதுக்கு ஒரு மசாலாவே தனியாவே அரச்சுக்றாங்க ஆனா நீங்க அத எவ்ளோ கெ தங்கோ அது நானு நீங்க சொல்றது உண்மதா நானு நெறய பேர்க் ட்ட கேட்டே பாய் வீடுங்கள்ட்டே சொல்ல மாட்றாங்க அந்த மெதட் எப்டின்னு பாத்தீங்கனா அதுலயே ம்
ம் நா கேட்டதுக்கு பக்கத்து வீட்லயே ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள்ட்ட கேக்குற இஞ்சி பூண்ட மட்டு கொஞ்சோ சேத்துகோங்க வேற எதுவு கிடையா நீங்க செய்ற மாரிதா நாங்க செய்றோ அத சொல்லவே மாட்டேன்றாங்க தோலி
இல்ல இல்ல அதுக்கு ஒரு மசாலாவே தனியா அவுங்க அரச்சு வெச்சுக்குறாங்க அது ஒரு இருவத்தஞ்சு வக பொருள் அதுல இருக்குது வருத்து அரைக்குறாங்க நா வ பாத்துக்கே பாய் வீட்டு வ பிரியாணி ம சாலா எப்டி அரை செய்வதுன்னு போட்றாங்க அந்த மசாலா பவுடர அரச்சு வெச்சுக்குட்டு அத போட்றாங்க அ தா அந்த வாசத்தையே தூக்கி குடுக்குறதே நம்மொ ஜாதி பத்திரி அது இதுன்னு நெறய்ய இருக் க்கு தோலி அதுல ஒரு இருவத்தஞ்சு பொருட்கள் போறாங்க வரமல்லிலருந்து பத் தீங்கன்னா அவ்ளோ இவ்ளோனு ஜாமா போட்ணுமான்னு நம்மளே யோஸ்சிக்றோ ஆனா அத ஒரு தடவ போட்டு அரச்சு வெச்சுக்கிறாங்க அவுங்க
ஆ பாத்திங்க்ளா நமக்கு அது சொல்ல மாட்டேன்றாங்க நம்மள் கேட்ருவோ நமக் கேட்டுருவோ நம்ம இருந்தாலு நம்ம சாப்பாட்டு பிரியர் இல்லியா கண்டிப்பா அத ஒரு நாளைக்கி யார் மூலியமாது நம்ம கேட்டு
கேட்டு கண்டிப்பா பாய் வீடு அவங்கள்ட்ட கேட்டாவே சொல்லிருவாங்க அ... அது வந்து அவங்க ரகசியமா அது வந்து சொல்ல கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க நம்ம வியாபாரத்துக்காக கே்கலயே நா ம்ம வீடு அ.. கனவு இருக்கும் நம்ம கொழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது தாங்க க்கனும் அது என்னமோ வியாபாரோ டில நம்ம அத போய் செய்யற மாரி அத என்னமொ மறச்சி இது பண்றாங்க அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது ஆனா அந்த ரகசியத்த சொல்ல மாட்டாங்க நம்ம இன்னிக்கி வலைதளங்கள்ள போட்டு பாத்தாவே வந் தோழி அத பாத்துட்டு கூட நம்ம இது பண்ணிக்கலாம்
கண்டிப்பா கண்டிப்பா தோழி ஆ செரி தோழி மே மே வேறே ஏதாது என்ன ஆ.. டிஃப்ரெண்டா எதுவும் செஞ்சிருக்கீங்களா வீட்ல எதும் சொல்லிருக்காங்களா சந்தோஷப்பட்டிருக்காங்களா இது மாரி சாப்ட்டு
அதுனா நா மீன் கொழம்புதான் நா.. மீன் கொழம் வச்ச கொஞ்சம் நல்லா இருக்கும் சொல்வாங்க ஆமா
ஆமாங் தோழி அது கூட உம் எனக்கு ஒருத்தவங்க பேசனப்ப சொன்னாங்க தோழி ஆ புளிய வந்து நம்ம எவ்ளோக்கேவ்ளோ கெட்டியா கரைக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்க எவ்வளோ தண்ணியா கரக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது வந்து தண்ணியா தான் இருக்கும் நீங்க என்னதான் பண்ணாலும் அப்டின்னு
ஆமா அந்த கொழம்பு வந்து தேன் மாரி ஆ... அந்த புளி கொழம்பு வந்து கெட்டியா நம்ம கரச்சு ஆ.. தாலுச்சு நம்ம ஃபர்ஸ்ட் சாம்பார்லாம் வச்சோம்னா லாஸ்ட புளி. மீன் கொழம்பு பொறுத்த வரைக்கும் அப்டி இல்ல அவ்ளோ எல்லாம் போட்டுவல வணக்கி டு.. புளிய ஊத்தி புளி தண்ணில தான் கொதிக்கும் அப்றமா தான் கடைசியா மீன போடுவோம் கொதிச்சு இந்த மசாலா வாடையெல்லாம் அடங்கனதுக்கு அப்றோம் போடுவோம் மீன் கொழம்புல மட்டும் அந்த மாதிரி ஒரு கச்சடு அப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி கெட்டியான அந்த புளிய கரைச்சு அத ஊற்றி நம்ம ம தல எல்லாம் எல்லாம் வனைக்கி செய்யல பாத்தீங்கன்னா அந்த மீன் குழம்புக்கு வந்து கூடுதலா என்ன காரம் காரம் புளி உப்பு உரப்பு எல்லாம் போட்டு கொதிக்க வச்சுட்டு கடைசியா பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டு ட்டு இறக்க போகல கொஞ்ச கொண்டு வெள்ளத்தை போட்டு நம்ம இறக்கிட்டு புளி மாங்க மக்கிட்டோம்னா குழம்பு அப்படியே தேன் மாதிரி அது ஒரு டேஸ்ட் ஆமா
உம் தோழி உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்த நேரம் போனதே தெரியல தோழி உங்கள்கிட்ட பேசினதுத எனக்கு ரொம்ப முக்கிய நன்றி ஆஹ் மகிழ்ச்சியாவ இருந்தது நன்றி தோழி
நன்றி மிக்க நன்றி ஆஹ்